த்ரோ
கேக்குதா
ஆ கேக்குது சார் சொல்லுங் சொல்லுங்க
பரியல நீங்க சொன்னதூ
ம்
யோ
இப்ப என்ன சொல்றாரு சஞ்சித் சத்து
ம் சொல்லுங்க நீங்கதா சொல்னு அவர் என்ன சொல்றாருன் ம்
உண்மையா சொல்லவா சொல்றத அவர பத்தி போய் பேசாம இருந்தாலு பேசஹோ இப்டியே பேசாம இருந்தாலும் காசு வருமா இல்ல
இல்ல அப்டி வராது
ஏதோ பேசிட்டே இருக்கணு
ஆமா ரோ ஆனா இத பத்தி பேச கூடாது
எத பத்தி இந்த அப் பத்தி
ஆமா ஆமா இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்ளா அது மாரி பேசகூடாது
அந்த மாரி விஷேசத்த தவறுமா அழிச்சுற சொல்லுங்களே நீங்களே
ம் ம் மோகன் சொன்னானா
ம் ஆமா சகோ சட்டே காம்ச்சாரு
என்னனு
அதா இப்டி மெசேஜு ஏன்டா ரீ மென்ஷன் பண்ல அப்டின் கேட்ருப்பாம் போல
அதுதா வந்துகிட்டு பசங்க வேணா நீ மட்டும் போது வேற யாரு வேண்டா
ஓ
நா ஏன்டா முகூர்த்த வைத்திஸ்வரின்
ஆ
இல்ல வேண்டா நீ மட்டும் போது
ம்
இன்னோ நைனா
ம்
அப்றமேட்டு என்னது
அ எதோ சொன்னானே ஆ ஆ ய் ஏ அப்டின் கேக்கும்போது டைம் வரும்போது சொல்றே அப்டின்
ம்
ஆமா
இன்னொருத்த இது வந்து கல்லூரியில பாத்துதா
ஆ ஆமா சகோ
ம் வே
ஆ நேத்து ம் அவன் நம்ம என்ன பண்ணோ ம்
அந் தெரியல
ம்
ஃப்ரீய பத்தி சொல்லவே இல்ல
ம் ஹூம் ஹூம் தெர்ல என்னனு
அந்த போட்டோல ஸ்ரீ இல்லையா
அது தெரில என்னான்னு தெரில சகோ
ம்
ம் ம் அப்புற சகோ என்ன இன்டர்னல் எப்ப
அது அதுதா முடிஞ்சுது
முடிஞ்சுதா
ம்
சேரி சேரி சேரி செம் எப்பயா
அது இந்த மாசோ இம்ம அடுத்த மாசோ கடைசியில
ஓ சேரி சேரி அடுத்த மாசோ கடைசியா எனக்கு லீ பரீட்ச எல்லா முடிச்சி லீவ் விட்ருவாங்க
ஆமா ஆமா
ம் உங்களுக்கு ஆனா அப்போதா பரீட்சையே தொடங்குது
ஆமா அப்ப தா மாங்கு மாங்கு எழுதிட்டு இருப்பே
ம் ம்
ம் ஆ அதுவரைக்கு நீங்க வீட்ல தானா
ம் எப்ப கல்லூரி தெரப்பு சொல்லுவோங்களோ அப்ப போயிடுவே.
ஓ சேர் சேர் சேர் உஹ சகோ எனா சகோ இவ்ளோ நேரம் பேசின மாரி இருக்கு ஆனா மூண் நிம்ஷந்தாயிருக்கு
ஆமா ஆமா
குள்ளயாருந்தா எப்டி
ஒண்ணுமே பண்ண முடியாது
எனா சகோ
ஒண்ணுமே பண்ண முடியாது
அதா அதா
நம்மள எதார்த்தமா கூப்ட்டு பேசனா அது வேற ஹலோ இல்ல நாம்பளா யதார்த்தமா கூட்டு பேசுனா அது வேற இப்டி நாம்பளா இது பேசணுங்கிறப்ப அது வந்து கிரிட்டிகலா இருக்கு
ம் கரெக்ட்டு சகோ
ஆமா சகோ ஆங்கில வார்த்தைய பயன்படுத்தக் கூடாது அப்புறோ நம்மளுடைய பெயர் வீடு எதை பத்தி பேசக் கூடாது
ஓ சேரி சேரி சேரி
மத்தபடி நம்ம எனா வேணா பேசிக்கலா ஓகே வேறு வேற என்ன
ஏ பெரா
வேறு வேறு வேற என்ன
வேறா கேக்குது கேக்குது கேக்குது
ம் வேற வேற என்ன
ஆயா என்ன சொல்றாங்க கட்லு எப்டி இக்குதுனு சொல்றாங்களா
கட்லு தா சூற கட்லு
ம் ம் ம்
பால் பச்ச வந்து காயா மிஸ் பண்ணிட்டோ அப்டின்றாங்க
அப்புடியா
உம் இல்ல அப்படி சொல்லல பால் பச்ச எந்த வெறு வெள்ளையா கெடந்துருக்கு வீடு அதே கலரு
மாமா சர் கட்டுருக்கு
ஆயா வந்து புதுக்கட்டுல்ல உக்காந்து நமக்கே இது பண்ணி காட்றாங்க ஆமா ஆமா ம் செச் பண்றாங்க முன்னாடி
நல்லத்தா
இன்னா வரிக்கு பழைய கட்டில்ல உக்காந்து டிவி பாத்துட்ருந்தாங்க
உஹம்
இப்ப புதுக்கட்டுலுக்கு போய்ட்டாங்க பழைய கட்டுலு பாத்தீனா கட்டு முன்னாடி பழைய கட்டுல்ல மட்டு பாத்தீனா ஜோரா இருக்கு அப்டியே ஒரு பள்ளம் பெரிய பள்ளொ நடுவுல லெப்ட்ல ம்
அத நம்மளால எதுவு இழுத்து வச்சலா டைட் பண்ண முடியாதா
ஆ இல்ல இது நாளாவே பிஞ்சு போச்சு சகோ
ஓ சரி சரி சரி ம் வேற எதா பழைய நாடால்லா எதுவு இல்லையா
இருக்கு இருக்கு புது நாடாவே வாங்கி வச்சிருக்காங்க அத போடணு
ம் ஓ ஐஸி
ம்
ம்
அதாவது நா ஆயாஇதுக்கு கணத்துக்கு அது நாடா பிஞ்சி போச்சி ஒரு சைடு
ம் ம்
ஆ பிஞ்சு போச்சு
அத அத அதா
பள்ளமா இருக்குது அதுக்குள்ள கால அதுக்குள்ள காலு இல்லாம நிக்கலா ஓட்லா அது மாரி இருக்கு
அத அத அதா
ஓ இன்னொரு பக்கோ ஓட்ட ஓட்டையா கெடந்தது ம்
எத்தன நரம்பு கட்டில் சொக்க உங்க வீட்ல இருக்கு
அது வந்து ஒண்ணு மொத்தோ நான்கு
நாலு
நான்கு
ஓகே ஓகே சார் ஒண்ணு உங்களுது ஒன்னு ஆயாவதொண்ணா
இல்ல இல்ல ஆயாவுது இரண்டு எங்களுது இரண்டு
ஓ செரி செரி செரி
ம்
ம்
ஆமாமா இங்க எங்ள்து மூணு ஆயாவுக் ஒண்ணு இப்ப ஆயாவ்து புதிதாக வந்தது அதவட சேத்து
ஓ செர் செர் ஐந்திருக்கிறது
ஆமா
ம்
ம் ம் அதாவது அதல ஒண்ணு பிஞ்சி போச்சு அத வந்து திரும்பி நாடாகீடால்லா போட்டு திரும்ப நானு எங்க அப்பாவு சேத்தோ அப்புறோ இப்ப ஆயாவ்து ரொம்ப சர்வநாசமாயிருக்
நாடா ம்
ஆமா இப்ப வந்து என் தாத்தா எதுமே பண்ண முடியாதுங்கிறதுனால இன்னோன்னு வாங்கியாச்சி இப்ப வந்தார் நான் நாடா வாய்ங் போட்டு நாடாவ்யு போட்டா நாலஞ்சு பேர் பத்துக்லா கட்டுல்க்கு பக்கத்ல
அதுதா அதா அதா இங்குட்டு ஓ
ம் ஆமா ஆமா அப்ப நா அவ ஏன் நா தா கீழ படுக்குற மாரி இருக்கு எடோ இல்னா என்ன கவுத்து கட்ல படுக்ற மாரி இருக்கோ அதா இன்னுமேளு இ நமக்கு வந்து
செர் செர் செர் செர்
ஆமா அதிகமா வெளில தா சிவா படுத்துவா இப்ப வெய்ய காலத்துல இந்த வெளில எங்க ஊட்டு ஓட்டுக்கடியிலே அங்கே படுத்துக்கடக்கற்
அதுதா சகோ இல்ல பரவால்ல
ரெண்டு ஃபேன்ன போட்டு குத்தா சரியா போச்சு
இது கரெக்ட் சகோ
உண்மை
சகோ அப்பால்லா மேலயா அப்பா அம்மாலா மேலயா
ஆமா சகோ அப்பாவும் அப்ப எப்பயுமே மேலதா
ம் ம்
அம்மா அம்மாவு அதிகமா மேல தா எப்பனா ஒண்ணு தா இங்க கீழ வந்து படுப்பாய்ங்க அவுரு ஒரு ஏர் கூலரு அவுரு ஒரு ஃபேன வச்சுட்டேப் படுத்திருவாரு
ம் ம் ஏர் கூலரு கீழ தான இந்துது சகோ ஏன் மேல போச்சு
அது கீழ தாத்தா வந்தா எடுத்துந்து குடுக்குறது இல்லன்னா அப்பாவுக்கு தா இது அவுரு இங்க படுத்துனது இல்ல அவுருக்கென்ன வேல இன்னு அப்பா வர்லயா வீட்டுக்கு
இல்ல சகோ அவுரு தா இதல்ல இருப்பாரு கோயில்ல
இன்னக்கி ஃபுல்லா அங்க தானா இல்ல
ஆமா சகோ நைட்டு ஃபுல்லா
இப்பவே போனாலும் பூஜ நடக்குமா பூஜ நடக்குமா ஹோமம் ம் ஓமோம் நடக்கு ஓமோ ஓமோம் நல்லது நல்லது
ம்
செரி
சேரி சகோ நீங்க பாருங்க அப்பறம் கூட கூப்பிடுங்க ஆ செரி சகோ ம் ஆ செரி பாருங்க
ம்